ஹாய் ஹலோ
ஹாய் கேக்குதா
ஆ கேக்குது தோழி கேக்குதா
நீங்க பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு எப்டி இருக்கீங்க ஹலோ ஹலோ கொஞ்சோ சிக்னல் உள்ள பக்கோ வரீங்களா ஒண்ணுமே கேக்க மாட்டிகுது
கேக்குதா உங்களுக்கு
ஹலோ அ ஆ இப்ப கேக்குது எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
பேசிட்ருக்கே
ஆ நல்லா இருக்கோ
சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ம்
ஹலோ
ஹலோ கேக்குதா என்ன ஸ்பெஷல்?
நீங்க பேசுறது அப்பப்ப பிரேக்
பிரேக் ஆகுதா இப்போ
கிளியரா கேக்க மாட்டிங்கிது ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ எனக் என்ன இல்ல எனக்கு கிளீயரா கேக்குது
இப்போ கேக்குது எனக்கு
ஓகே
சொல்லுங்க நீங்க டூர் போயிருக்கீங்ளா உங்க வீட்ல
பத்து ருபாய்க்கு அடுத்தடுத்து
ஹலோ எனக்கு நீங்க பேசுறது நெஜ மாலே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது
அப்டியா இப்ப புரி தா
ஒரு ஒரு எர ச்சலா கேக்குது
இப்போ
ஆ இப்போ கேக்குது ஆ ஆ
இதுவே ரொம்ப மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறோ கொஞ்ச நீங்க
நா வந்துட்டு சின்ன புள்ளைல வந்துட்டு எங்க வீட்ல எப்டின்னா எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அம்மா ஃபேமிலி அப்பா ஃபேமிலி வந்துட்டு சென்னையில இருக்காங்க அனால அ அவ்ளவோ டச்ச இருக்காது ஊர்ல வந்துட்டு ஆ அம்மா தம்பி வந்து பெரிய ஃபேமிலி அம்மாவோட பிறந்தவங்க வந்து எ எட்டு பேரு அம்மாதா லாஸ்ட் அதனால வந்துட்டு வருஷோ வருஷோ டூர் கூட்டிட்டு போவாங்க பெ பெரிய பே ஃபேமிலிங்கனால பெரியம்மா மாமா எல்லாருமே இருப்பாங்க நல்லா வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோ ஒ ஒரு ஒரு வேன் புடிச்சிருவோ ஒரு வேன் புடிச்சி இந்த மாதி சின்ன சின்ன எங் அ ஊர்லந்து குற்றாலம்ல்லா பாக்கோ குற்றாலம் கொடைக்கானல் இந்த மாரி வந்துட்டு எங்க ஊரு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்
ஓகே
ஆ நல்லா வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன பண்ணுவோனா எங்க அ கசின் பிரதரு கசின் சிஸ்டர் கூடல்லா நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுது நாங்க வந்து இப்ப வந்து ஒரு அ
நெறைய இருக்கு
நீங்க நீங்க பேசுறதே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது
புரி
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ ப் ஹலோ கேக்குதா அப்பிடிங்கறத் மட் ட்டு கேக்குது அடுத்த நெக்ஸ்ட்ட் பேசுறது கேட்கமாட் ஆ ஆ இப்ப கேக்குது
ஆ இப்போ கேக்லியா எதுமே கேக்குதா ஹலோ
ஹலோ ஹலோ
க் க்குதா
ஆ எனக்கு வாய்ஸ் அப்பிடின்னீங்க ஒரு மாரி எதுரியு ஏதோ பொந்து க்குல இருந்து பேசுற மாரி கேக்குது சிஸ் ட்டு உண்மைலியே எப்டே
நீங்க பேசுறத அப்டியே எனக்கு எப்டி கேக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்க ஹலோ கேக்குதா அது கேக்குது அதுக்கப்புறோ நீ என்ன பேசு த்தங்க சுத்தமா புரிய மாட்டிங்குது அப்டியே பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது
ஆ அதுதா இப்போ வந்து ம்
நீ சொல்ற
ஆ டூர் வந்துட்டு நாங்க இந்த மாரி எங்க வீட்ல எப்டின்னா இப்ப வந்து நைட்லா எங்களுக்குளா தூக்கமே வராது எங்க ஊருக்கு எங்க பெரியம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கதா வந்துட்டு இந்த மாரி அரேஞ்சு பண்ணுவாங்க போறதுக்குல்லா அந்த மாரி அரேஞ் பண்ணு போது நாங்க என்ன பண்ணுவோ நைட்லா எங்க பெரிம்மா வீட்ல போயிட்டு தூங்கிருவோ ஏன்னா வந்து மிட் நைட்ல இருந்து கெளம்புற மாரிதா இருக்கு ஒரு ஒன்லோ கிளாக் டூவோ கிளாக் திரியோ கிளாக் அந்த மாரி அந்த மாரி போயிட் ட்டா நாங்க மார்னிங் ரீச் ரீச்சாகுற மாரி ஆ அந்த மாரி நாங்க வந்து என்ன பண்ணுவோ மிட் நைட்ல கெளம்பி அ நல்லா வந்து ஆட்டம் போட்டுகிட்டே போவோ போயிட்டு அங்கே உள்ள எல்லாத்தையு சுத்தி பாத்துட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அ ஹோட்டல்லல்லா சாப்புட மாட்டாங்க அந்த குற்றாலத்துல வந்து ஒரு ரூம் புடுச்சுட் ட்டு அங்கயே வீட்ல இருந்து எல்லாமே ஜாமாங்க எல்லா எடுத்துட்டு போயிருவாங்க ஜாம்மாங்கெல்லா எடுத்துட்டு போயி அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க சமச்சு சாப்டுட்டு பக்கத்துலயே அந்த ஃப்பால்ஸ் பக்கத்துலயே ரூம் எடுத்துருவாங்க ரூம் எடுத்துட்டு தங்கி அந்தம் அந்த மாரி குற்றாலத்துக்கு போவோ போயிட்டு ஒரு ம் ஆ நீங்க எப் பேசுறதே புரிய மாட்டேங்குது சிஸ்டர் உம்மயிலயே நீங்க பேசுறதுக்கு என்ன ரிப்ளை பண்றீங்க என்ன பேஸ் பேஸ்ரிங்க என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரில எனக்கு
ஆ நீங்க கேக்குதா இப்ப கேக்குதா அப்டிங்குறது மட்டுந்தா கேக்குது எனக்கு நா பேசுறது எனக்கு எக்கோ அடிக்கிற மாரி இருக்கு
அப்டியா நா திருப்பி இவுங்களுக்கு கால் பண்ணவா
ஆ
ஓகே அம் டம் உம்